ஹ வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க ஹலோ கேக்குதா தோழி என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லாருக்கே எந்திசாச்சா எல்லாருமே
ம் அ கால்ல அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாச்சு
எந்திச்சு
எந்திச்சிட்டு அப்டியே படுத்து தூங்கிடுவே மறுபடியு
சேர் செரி என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்ளா
இல்ல இல்ல வீட்ல வீட்ல இருக்க சும்மா வீட்ல இருக்கே ஹவுஸ் ஒய்ஃப்
ம் செர் செரி ஓகே உங்க ஹாபி டா என்ன அப்டி டி வி பாக்குறதா நா வந்து ஒர்க் பண்றே
தீம் வந்துட்டு வரையிறது டிராயிங்
சோ டிராயிங்ஸ் டிராயிங் கிளாஸ்ல்லா போயிருக்கீங்ளா சின்ன புள் யில அத அந்த ஸ்கூல் டைம்ல
இல்ல அது எப்டி சொல்லா அப்பா நல்லா வரைவாங்க அதுனால எனக்கு நல்லா
அந்த ஜீன் வேல செய்து
ம் அதுனால
ம் சேர் சேரி
உங்ளோட ஹாபி என்ன ம் ஆமா
சேர் செரி என்னோட ஹாபின்லா ஒன்னு கெடையாது நா ஒர்க் பண்றே அக்கௌன்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றே வேலைக் பொயிட்டு வந்து எப்பயு போல ரெகுலர் ஒர்க்கு
ம் கொழந்தைங்க இருக்குங்ளா
ஆமா ஒரு பையெ இருக்கா
ம் ஸ்கூலுக்கு போறாங்களா
ஆமா செகெண்ட் ஸ்டாண்டர்ட் போறா ஒங்க பசங்க
எனக்கு கொழந்தைங்க இல்ல ம் இப்பதா கல்யாணொ ஆச்சு
சேரிங்க சிஸ்டர்
ம் கொழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கால்லே எந்திக்கனுமே
ஆமா ஆமா எந்திச்சாச்சு இன்னொ குக் பண்ணனு செரி ஒரு ரெண்டு கால் பேசிட்டு போகலாம் அப்டின் சொல்ட்டு எட்டு மணிக் தா ஸ்கூலு லஞ்ச் ஸ்கூல்லயே ப்ரொவைட் பண்ணிருவாங்க ஆதுனால நமக்கு பிரச்சன இல்ல கால்ல வந்து ஏதாவ்து சும்மா சாதார்ணமா தோச ஏதாவ்து பண்ணி குடுத்து விட்டோம்னா அவுங்க அங்கயெ மத்தியான டிஃபன் அங்கதா ஸ்நாக்ஸ் எல்லாமே அங்கே தந்துருவாங்க
ம் சூப்பர்
துருவாங்க சாப்பாடு பிரச்சன டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அவுங்களே பாத்துக்குறதுனால நம்ம ரெடி பண்ணி அனுப்புனா மட்டு போது
ம்
ம்
பரவால்ல ஓரளவுக்கு ஓகே தா
ம்
இல்லன்னா ஹரெ கால்ல எந்துச்ச ஒட்னே சமைச்சு அவுங்களுக்கு
ஆமா எப்டியு நா கொண்டு போனு தானே நா ரெடி பண்ணணுனு எனக்கு வேணும்ல அதுனால நீ எப்டி ரெடி பண்ணிருவே ரெடி பண்ணி கெளம்பிற வேண்டிதா அவெ மதி ஈவினிங் வந்து சாப்ட்டுப்பா
ம் அவுங்களாவே வந்து சாப்ட்டுக்குவாங்களா நீங்க இல்லனாலு
ஏ பேரன்ஸ் இரு அவுங்க கூட தா இருப்பா
சேரி சேரி
ஆ ஈவினிங் வரவு அவங்க கூட தா அவ்ங்க பக்கத்துலதா வீடு அவங்க கூட இருந்துட்டோ
ம்
அப்பற சிஸ்டர் அதனாலதா அதனாலதா உங்களுக்கு டிராயிங் பண்ணலா டைம் இருக்கு பேபின்னு ஆயிடுச்சுன்னா டிராயிங் பண்ணலா டைமே இருக்காது
ம் கண்டிப்பா
ம் அதுக்கப்புறோ உங்க ஹாபி என்னன்னு கேட்டா உங்க பசங்களை பாத்துக்குறதுன்னு சொல்லுவீங்க
ம் கண்டிப்பா மேபி ஃப்யூச்சர்ல சொல்லலா
அதா அதா
இப்பதைக்கி ஃப்ரீயா இருக்கிறப்ப அந்த மாரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பே அப்பற ஆரி ஒர்க் போடுவே
சேரி சேரி ஆரி ஓர்க் நல்லா காசு ம்
ம் ஆனா இங்க அவ்ளதுக்கு இல்ல
சேரி சேரி எங்க ஊர் சைடல்லா ரொம்ப காசு ஒரு சின்ன தா லைட்டா எஜ்ல எம்ப்ராய்டரிங் போடவே காசு பாத்தீங்கன்னா அவ்ளோ ரெண்டாயிர ரூபா அப்டி வாங்கிருவாங்க உங்க பேரு சிஸ்டர்
அந்த ஆப்ல சொல்ல கூடாது
ம் த நம்மளா சும்மா பேரு வச்சுப்போ
சொல்லுங்க சிஸ்டர்
சொல்லுங்க சிஸ்டர் அப்பற என்ன அதா
நீ டெயலரிங் ஆரி அந்த மாரி எல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கா
இல்ல நா பண்றவங்கிட்ட குடுத்து பண்ணிப்பே எங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கவே டைம் சரியா போயிரு இதுல எங்க ஆரி ஒர்க் எல்லா பண்றது
அதுவு சரிதா ஆனா அது ஒரு
அ தூக்க கலக்கத்துல இருக்கீங்க என்ன பொறும வேணு மொத அதுக்கு
ம் கண்டிப்பா ரொம்ப பொறும வேணு ஃப்ஸ் போட்டு அது ஓகேவா வரல அப்பிடின்னா உக்காந்துருந்து அத திருப்பி மொதலேருந்து ஸ்டாட் பண்ணனும்
ம் ம் போட்ட தையல்லா பிரிக்க சொல்லுவாங்கல்ல இப்ப நமக் பண்றோன்னா பரவால்ல தப்பாருந்தா பரவால்ல
ஃபஸ்ட்டே வந்துட்டு அதுக்கு மேலயே ட்ராயிங் பண்ணிருவோ துணிக்கி மேல பண்ணிட்டுதான ஸ்டாட் பண்ணுவோ
ட்ராயிங்ல எம்ராய்டிங்கா
எப்பிடி சொல்றது மேலயே வந்துட்டு துணிய வந்துட்டு இப்ப நமக்கு என்ன டிசைன் வேணுங்கறத அ ட்ரா பண்ணிப்போ
ம்
பண்ணிட்டு அதுக்கு மேலதா ஆரி போடுவோ அதனால் நமக்கு வந்துட்டு கரெக்ட்டா மெஷர் பண்ணி ட்ரா பண்ணிக்கணு அப்பதா வந்துட்டு அந்த ஆரி போடச்சுல கரெக்ட்டா இருக்கு இல்லன்னா நமக்கு கொஞ்சோ ஷேப்பில்லாம போயிரு
சேரி தோழி நா பாத்துருக்கேஸ்டர் பாத்துருக்கே சிஸ்டர் எங்க வீட்டு பக்கோ ஒரு கட இருக்கு அங்க என்னனா ட்ரெஸ் எடுத்துட்டு நம்ம அந்த ட்ரெஸ் தெரிஞ்சோ கடைல அந்த கடையே தா அந்த ட்ரெஸ் கடைக்கி எ இதேதா அவுங்ளே தா கடை வச்சிருக்காங்க இப்ப நா புது ட்ரஸ் எடுத் தோன்னா மேல ஒரு தையல் போட்டுத்தருவாங்க அது போக நம்ம இப்ப சாரீ எடுத் பிளவுஸ்க் ஆரி ஒர்க் போட்ணும்னா அது உள்ளே குடுத்தம்னா பண்ணி தருவாங்க ஒரு த்ரீ டூ த்ரீ டேஸ்ல பண்ணி குடுத்துருவாங்க அப்டி
ம்
அவுங்க பண்றதல்லா பாத்துருக்கே அந்த லேடிஸ்லா பாவோ அங்கயேதா ஒக்காந்துருப்பாங்க ஒரு ரஷ்ஷான இது இருக்கும்ல பீஸ் ஃபுல்லாவே இருக்காது
ம்
பண்ணிட்ருக்காங்க அ சூப்ரா பண்ணுவாங்க அ சூப்ரா பண்ணுவாஙக்
ம் அது அது வந்துட்டு புடிச்சு பண்ணோனா சந்தோஷமா இருக்கு
ம் ம்
நம்ம பண்ணணுமா அப்பிடின் நெனச்சிட்டு பண்ணா கண்டிப்பா போட்டு முடிக்கிறது ரொம்ப கஷ்டோ
எப்பிடியு பண்ணிதான ஆவுணு அவுங்குளுக்கு ஒர்க்குனு வந்துருச்சுல அத பண்ணிதான ஆவு பண்ணுவாங்க ஸ்பீடா ஒரு மண்நேம் மூணு மண் நேர த்துல அப்டி தீபாவளி அப்பல்லா பா மூணு மண்நேரத்துல பண்ணி முடிச்சுருவாங்க
ம் ஃபாஸ்ட்டா போடலா ஆனா அவ்ளவுத்துக்கு பர்ஃபெக்ட்டா இருக்காது
பர்ஃபெக்ட்டாதா இருக்கு ஆனாலு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல சிம்ப்புளாதா போட்டு தராங்க காஸ் அதிகமா கேக்காங்க ஃபெஸ்ட்டிவல் டைய
அது கொஞ்சோ ஒர்க்கு ஜாஸ்திக்கா இப்போ ஸ்டோன்ஸ் ஒர்க்கு வ ந்து நீங்க அதிகமா பண்ணணு நெனச்சீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ்க்குதா அதிகமா இதாயிருக்கு
ம் ம் இப்ப எம்ப்ராய்டிங் மே இதுமே ஆரி ஒர்க்குமே ரெடிமேடா வந்துருக்ல நம்ம ஒரு தையல் மட்டு அ தையல் இல்ல அந்த ஸ்டிக்கர் வச்சு ஒட்னா மட்டு போதுல
அப்டியா அப்டி ஒண்ணு இருக்கா
ஆமா இப்ப இருக்கு
ம்
ரெண்டாயிர ரூவா மூவாயிர ரூவா குடுத்து பண்றதுக்கு நானூறு ரூவா ஆஹ நானூறு ரூபா கூட வராது அ நூறுவா தா
இப்ப எனக்கு நானே போட்டுக்கறப்ப எனக்கு அந்த காசு வந்துட்டு பெருசா தெரில ஆனா மத்தவங்க போட்றப்ப அது கொஞ்ச பெருசாதா தெரியு அவுங்ளுக் பொறுத்தளவுக்
ஆமா நெஜமாவே பெருசுதா இவ்ளோ காஸ்க்கு யார் பண்ணுவா என் னைக்கா ஒரு நாள் பண்றதுக்கு
நா வந்துட்டு ஒரு பிளவுஸ்க்கு வந்துட்டு கம்மியா தா சார்ஜ் பண்றேக்கா ரொம்ப ஹெவியா இல்ல
ம் ம்
ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஓரளவுக்கு கஷ்டப் படுறவங்கதா தருவாங் அப்ப நம்ம அவுங் கிட்ட போய்ட்டு எனக்கு நீங்க இவ்வளோ இவ்வளோதா நீங்க கொடுத்தா நா போட்டு தருவேன்னு சொல்ல முடியாது அப்போ அவங்களுக்கு ஏத்த மாரி நா அத வந்து மாத்திக்குவே
நீங்க கஷ்டப்பட்டாலும் சரி கஷ்டப்படாட்டாலும் சரி அதே ரேட்டு தா
சேரி அவங்க எப்டி இருக்காங்களோ அது அவங்களோட இது அவங்க எங்கிட்ட கம்மி பண்ணுங்க அப்டின்னு சொன்னா நா கண்டிப்பா கம்மி பண்ணிக்குவே
ம் ம்
ஏன்னா அவங்களோட சுட்டுவேஷன் என்னவோ அவங்களுக்கு தெரியுமா அதனால அவங்க கேக்குற இப்ப ஓரளவுக்கு அவங்களுக்கு கம்மி பண்ணா அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் ச அந்த பொண்ணு நம்ம கேட்டதும் கம்மி பண்ணிக்கிட்டாப்பா அப்டின்னு
ஒன்மந்த்
அடுத்த நேரம் வரைச்சல அந்த சந்தோஷத்தோட ச அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தா அவ போட்டு தருவா ச காசு அந்த பொண்ணு கம்மியா வாங்கிக்கும் அப்டின்னு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு
உண்மதா சிஸ்டர் சில பேரு அதுலயே க ரேட்டை கம்மி பண்ணிட்டு திரும்ப கூட்டுவாங்க பண்ற மாரி பண்ணிட்டும் கூட்டுவாங்க முஸ்டா அப்டிதா
நான் சொல்லிருவே ஓப்பனாவே இந்த டிசைனுக் இவ்வளதா நா காசு வாங்குவே அதனால நீங்க வந்துட்டு யோசிச்சுக்கோங்க என்னாலா இதுக்கு கீழ பண்ணி தர முடியாது அப்டிங்குறத ஓப்பனாவே சொல்லிருவே அப்போ அவங்க அது அக்சப்ட் பண்ணிக்குவாங்க
சேரி சேரி அப்ப அது கரட் கஷ்டம் இல்ல நீங்க அதும் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா பண்ணலா சிஸ்டர் எந்த தொந்தரவுமே இருக்காது
ம் ம் இல்ல இல்ல அப்டில்லாம் இல்ல என் ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தா என்னாலா ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா இந்த கொழந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் பிஸி ஆயிருவோல்ல அந்த மாரிதா எனக்கு இப்பதக்கு இருக்கு
சேரி சேரி
கால அவங்க ஒர்க் போயிட்டா ஓகே வா ருக்கும் ஆ ரொப்ப ஃப்ரியாதா இருப்பே அதுக்கப்புறம்
ம் ம் ம் ம் பஸ்ட்டு நம்ம போட்டு பாத்துக்கணு என்ன அதுக்கப்புற தா மத்தவங்களுக்கு போட்டு காட்டணு
ம் அக்சுவளா எனக்கு போட்டிருக்கே என்னோட ரிசப்ஷன் பிளவுஸ் வந்துட்டு போட்டே அதுக்கப்புற நறையா பிளவுசஸ் முன்னாடி போட்டிருக்கே ஆனா இப்போதைக்கி நா எந்த பிளவுஸு எனக்காக போட்டுக்கல
சரி சரி ரிச உங்க ரிசப்ஷன் பிளவுஸே நீங்க தா இது பண்ணீங்களா ஆரி ஒர்க்கு
ம்
சேரி சேரி சேரிங்க சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் பாப்போம்
ம் நன்றி
ம் நன்றி ஆ சரிங்க சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ சோ